ஹலோ
ஹலோ
ஆ
ஆ எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கோம் நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நல்லா இருக்கோம். சாப்டாச்சுங்களா
ஆ இனிமேதா சாப்பிடணும் மதியானம் லஞ்சு ஆ மதியான லஞ்சு இனி மேல தா சாப்பிடணும் இன்னைக்கு டக் தக்காளி சட்னி
ம்
தக்காளி சட்னி
தக்காளி சட்னியு ம் வேற
முட்டையு செய்ய போறே கருவாடு
இவ்ளோதானா வேற ஸ்பெஷல் எதுவுமே இல்லேங்களா இன்னைக்கு
இன்னைக்கு எதுவும இல்ல மத்தியான காலேயில சேமியா செஞ்சோ அதுவே இருக்கு பாதி
காலல சேமியா அதே பாதிருக்காங்களா ம் கால டிபன் சேமியாங்களா
ஆமா கார சேமியா முட்ட போட்டு செஞ்சே ம் நீங்க என்ன செஞ்சீங்க நீங்க என்ன செஞ்சீங்க